நா பேஸ்றது கேக்குதா உங்களுக்கு
ஆஹ் கேக்து தோழி சொல்லுங்க தோழி
ஆஹ் இப்போ நம்ப ஆஹ் எத பத்தி பேசலா அப்டின்னா நம்ப முன்னாடிலா வந்து அஹ் ஷாப்பிங் பண்ணனு அப்டின்னா நம்ப நேர்ல போய் பண்ணுவோ இப்ப வந்து எல்லாமே வந்து அஹ் இணையதளம் மூலமா நம்ப வந்து எல்லாமே பண்ணிட்ருக்கோ ஷாப் அப்டிங்களா இனிமே எந்த ஒரு பொருள் வாங்னாலு வந்து நம்ப இந்த மாதிரி தா நம்ப ஆன்லைன்ல புக் பண்ணி எல்லாமே வாங்கிக்கிறோ இப்போ வந்து ஆஹ் நீங்க சொல்லுங்க எது வந்து உங்களுக்கு புடிக்கு நீங்க நேர்ல போய் வாங்கற ஆஹ் பொருள் வந்து விரும்பி ஆஹ் தொட்டு பாத்து வாங்கற பொருள் புடிக்குமா இல்ல ஆன்லைன்ல உக்காந்த எடத்துலயே ஆர்டரு பண்ணி ஈஸியா நம்ப வீட்ல வாங்கிக்கறதா உங்களுக்கு புடிக்குமா
எனக்கு நேர்ல போய் வாங்னாதா தோழி புடிக்கு நா ஒரு தடைக்கு ரெண்டு தட ஆன்லைன்ல வாங்கிருக்க
உம்
அதனால அது வந்து எனக்கு அவ்ளவா மனசுக்கு த்ருப்தியா இருந்ததுயில்ல நா ஒரு கலர்ல ஆர்டரு போட்டேனாக்க அது ஒரு கலர்ல வரும் ட்ரெஸ்ஸு ஆ ம்ச் இல்ல நா க்கா நா வந்து வேற சைஸு சைஸு வந்து டிஃப்ரெண்டா வரு பெருசா இருக்கூ இல்லன்னா சின்னதா இருக்கூ அந்த மாதிரி இருக்றதுனால ஏனா நா வந்து பெருசா ஆன்லைன் ஷாப்பிங் வந்து நா விரும்ப மாட்டே எப்போதுமே நா போய் நேர்லதா வாங்குவே எதா இருந்தாலு செரி வீட்டுக்கான ஒரு பொருளா இருந்தாலு செரி இல்ல நம்ப யூஸ் பண்ற அ துணிமணி இல்ல வேற எதாவ்து ஒரு பொருளா இருந்தாலுமே நார்மலா இப்ப பேஸ்கெல்லா நம்ப க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க நெறைய பேரு அந்த மாதிரி ஆ ஐட்டெம்ஸ்லா எதா இருந்தாலுமே நா நேர்ல போய் தா வாங்குவே எனக்கு நேர்ல போய் வாங்கற்தா புடிக்கு இப்ப நம்ம இப்ப ஒ ஒரு கடைக்கு போறோ ஒரு பொடவய பாக்றோன்னு வெச்சுங்ளே அத நல்லா பிரிச்சி பாத்து அதுல எதாது டேமேஜ் இருக்கா அந்த கலர் நமக்கு நல்லா இருக்கா அப்பிலா நம்ப வச்சி பாத் வாங்குவோ அதுக்கு ஒரு ஒரு பொடவ ஒரு நம்ப எடுக்க போறது ஒரு பொடவையா இருக்கு நம்க் பத்து பொடவய எடுத்து பாத்து பாத் நம்ம வாங்குவோ இது நல்லா இருக்கா இது கலர் சாயம் போகுமா இந்த கலர் நமக்கு எடுக்குமா அப்பிடின்னு சொல்லட்டு நம்ம பார்த்து பார்த்து எடுப்போ இல்லையா அத வந்து நம்ம ஆன்லைன்ல எடு க்கும் போது அந்த அளவுக்கு நம்மளால எது தத்து பா பாக்க முடியாது நம்ம ஜஸ்ட் அந்த கலர் பாக்கலா இன்னொன்னு இன்னொருத்தவங்ளோட போட்டோ போட்டு இருக்கிறனால இது நல்லா இருக்கே அப்பிடிங்கிற மாதிரி நமக்கு தோணு பாக்கும்போது நமக்கு தோணு அதே நா நம்ம வாங்கி நம்ம போடும்போது இது நமக்கு எடுக்குலியோ நம்ம காச வேஸ்ட் மோ அப்பிடிங்கிற மாரி நமக்கு மனசுக்கு தோணு இல்லையா அதனால அதனால நா பெருசா வந் கடை ஆன்லைன்ல வந்து நா எதுவுமே வாங்க மாட் ட நீ எனக்கு எதா இருந்தாலுமே நேர்ல போய் வாங்கணு அதுதா தோழி எனக்கு புடிக்கு க்கு
ம் ரொம்பவே ச அருமையா சொன்னீங்க இந்த மாதிரி வந்து எனக்குமே வந்து எ நா வந்து மொதன் மொதல்ல ஆன்லைன்ல வந்து வாட்ச்சு தா வந்து நா ஆட்ரு பண்ணியிருந்தே ஆனா அது வந்து என்ன சொல்லிட்டாங்க அதாவது அது வந்து ஒரு ஆறு ஏழு வருஷத்துக் முன்னாடி நடந்தது அது அப்போலா வந்து அவ்ளோவா வந்து எல்லா இடத்துலயும் வந்து இந்த அ எல்லாம் மே குடுக்கறது அந்த மா திரி எல்லாம் இல்ல டெலிவரி அவங்க எல்லா இடத்துக்கும் குடுக்கமாட்டாங்க ஒரு சில இடத்துக்கு தான் அவங்க வந்து குடு பாங்க எல்லா மெயின் ஏரியாஸ் மட்டும் வருவாங்க நான் வாட்ச் ஆர்டர் பண்ணும் போது இந்த மாதிரி நீங்க நே அஹ் கொஞ்சம் ஒரு டூ கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து அவுங்க நிறுத்திக்கிட்டாங்க அங்க வந்து நீங்க வாங்கிக்கோங்க எங்களால உள்ள வர முடியாது அப்பிடின்னு சொல்லிட்டாங்க அது அதனால வந்து எனக் க இல்லனா வந் து உங்க வாட்சை நாங்க வந்து திரும்பி அமைச்சிருவோம் அப்பிடின்னு சொன்னாங்க செரி எங்களால இப்பத்தக்கு வர முடியாது அதுவும் அவங்க மதிய வெயில் இல்ல சொன்னாங்க அந்த நேரத்துல வந்து யாருமே வீட்லயு இல்ல போகவும் இல்ல நாங்க அதனால எனக்கு மொத முதலாச்சே எல்லாரும் வாங்குறாங்க நம்ம ஏன் அந்த மாரி ஆன்லைன் ஆடர் பண்ணா இந்த மாதிரி ஆயிடுது ச அப்டினு அதுவும் வந்து கேஷ் ஆன் டெலிவெரினா ரொம்ப அப்பலா வந்து சீப்ப பாத்தாங்க எல்லாமே வந்து ஒரு மாதிரி இருந்தது இப்பலாம் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணா எக்ஸ்ட்ரா சார்ஜ் கேட்ட கூட அவங்க வந்து எடுத்துட்டு கொடுத்துராங்க என் எத்தன மணியா இருந்தாலு நை - ட்டு பத்து மணி இருந்தா கூட அவங்க அழகா இப்பல்லா டெலிவெரி பண்றாங்க அப்பல்லாம் வந்து அது கெடையாது எனக்கு மொத மொதல்ல அது வந்து கொஞ்சோ பேட் எக்ஸ்பீரியன்ஸா அதுல இருந்துது அப்டினு சொண்ண அதுக்கப்பறோ வந்து நா துணிகள்லா வாங்குனே அந்த துணிகள் வாங்கினாலுமே அது வந்து எப்டி சொல்றதுன்னா அது தரோ வந்து கம்மியாதான் இருக் அந்த குடுக்குற காசுக்கு அது வந்து ஒர்த் இல்லாத மாதிரி இருந்துது நம்ம நேர்லே வந்து போய் வாங்கியிருக்கலாமே இந்த நைட்டிய இருந்தாலும் செரி இந்த ட்ரெஸ்ஸா இருந்தாலும் செரி அந்த மாரி ஒரு சில டிரெஸ்ல்லா வந்து ஆண் ஆன்லைன்ல சேல் ஆக ஆரம்பிச்சது அப்படி விற்பனையாக ஆரம்பிச்சிதுன்னா அதே மாரியே எல்லாரும் வாங்கிடுறாங்க அந்த டிரெஸ்ஸ போட்டுட்டு போறதுக் கே ஒரு மாரி இருக்கு என்னடா இந்த டிரஸ் தான் எல்லாரையும் அத எல்லா இடத்துலையு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால வே அந்த ட்ரெஸ் போடலாமா வேணாமனு வந்து த ஒன்னு மூணு தடவ யோசிக்க வேண்டியதா இருக்கு கலெக்ஷன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் இதே நம்ம வந்து வெளியில நேர்ல போய் அஹ் வாங்கணும் அப்படின்னா நீங்க சொல்ற மாத் மாதிரி ஒண்ணுத்துக்கு நம்ம வந்து ஆஹ் ஒரு பொடவை வாங்கணுனாலே நம்ம வந்து பத்து பதினைஞ்சு பொடவை வந்து பாக்க பாப்போம் அதெல்லா பாத்துட்டுதா நம்ம வந்து எது ந நல்லா இருக்கோ அத வந்து நம்ம பாத்து வாங்குவோம் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தொட்டு பாத்து வாங்குற விஷயங்கள் நல்லா இருக்கு இது வந்து ஒரே எடத்துலே வந்து நம்ம உக்காந்து உக்காந்து பாத்து பாத்து அது வந்து பா க்க போட்டோல நல்ல நல்லாருக்க ஆனா அது வந்து நேர்ல வரும்போது நீங்க சொல்ற மாரி ஒன் கலர் வந்து ஓவொன் அஹ் மாறி வந்திருக்கும் அஹ் ஒரு மாரி பேஃட் ஆகி வந்திருக்கு இல்லன்னா வந்து நம்மளுக்கு அந்த நீங்க சொல்ற மாரி டமேஜ் கிழி்ஞ்சு போனது எங்கேயா ஒரு எடத்துல வந்து க்கு ஒரு சில சமயம் வந்து நம்ப - நம்ப ஆர்டர் பண்ண பொருள் ஒண்ணாருக்கு வந்தது ஒன்னாருக்கு அந்த மாதிரில்லா வந்து இருக்கு ஆனா அ ஒரு சில பொருள்லாம் வாங்கலாம் இப்ப வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்ல்லா சொல்றோம்ல்ல அதெல்லா ஒரு சில அஹ் பொருள்ல்லா வாங் லாம் டேபிள் அந்த டேபிள் மேட் மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் கூட வாங்கிட்லா இந்த துணி பொறுத்த வரிக்கு இதெல்லா வாங்கர்து கொஞ்ச கஷ்டம் அதே மாரி நம்ம அந்த ஆஹ் ஜுவல்ஸ்லா இருக்குல அதெல்லா கூட வாங்கலா நீங்க அந்த மாரி ஆர்டர் பண்ணி இருக்கீ ங்களா ஜுவல்ஸ்லா வாங்கி
ஆமா நானு நா ஆடர் பண்ணிருக்க ஜுவல்ஸ் வந்து உ பாப்பாவுக்கு ஆட்ரு பண்ணிருக்கற ஹ ஒரு நெ நெக்லஸ் ஒரு ச அப்பற வந்து ஒரு லாங் செயின்னு தோடு அந்த மாதிரில்லா ஆ போட்டிருக்கா அதெல்லா நல்லாதா வந்திருக்கு என் -க்கு எனக்கு ஆன்லைன் ஷாப்பிங்லே பெருசா புடிக்காத ஒண்ணு அப்டின்னா டிரரெஸ்சு தா நா அது வந்து ஆசையா ஆட்ரு போட்டிருக்க நறய - ய டைம் நா ஆட்ரு போட்டு ஏமாந்துருக்க எங் பாப்பாவுக்குமே நா போட்டு அது பார்த்தா சைஸ் வந்து அங்க வேற மாரியா இருக்கு இந் ஸ் அந்த டிரஸ்ஸோட குவா எ ரொம்ப ஒரு மாறி இருந்தது நல்லாவே இல்ல அது ஆர் போட்டு வீட்ல திட்டு வாங்கினதா மிச்ச இதுக்கு நம்ம நேர்ல போய் எடுத்துருந்தா இன்னு நல்லா எடுத்துருந்துருக்கலா அப்படினு சொல்லிட்டு அந்த அப்பற வந்து நா வீட் ட்டுக்கு நறைய பொருள் வாங்கியிருக்க கிச்சனுக்கு தேவையானதெல்லா கொஞ்ச வாங்கியிருக்கா அதெல்லா வந்து ரொம்பவே நல்லாதா வந்துருக்கு இது மாரி ட்ரெஸ் மட்டுந்தா கொஞ்சொ டேமேஜா வந்துருக்கு கு எனக்கிப்போ எனக்கு மனசுக்கு திருப்தி இல்லாதது மாரி திருக்கும் மத்த படினகி கிச்சனுக்கு வாங்குனது ஜொல்ஸ்சு அதெல்லா கொஞ்ச நல்லா இதாருந்துருக்கு.
ம் அதுவும் வந்து அ ஒவ்வொரு ஃப்ளாட்ஃபார்மு வந்து ஒரு ஒரு விதமா இருக் போ இப்ப வந்து நம்ப ஒரு மீஷோல ஒரு ட்ரெஸ் பாக்குறோ அப்டின்னா அந்த ட்ரெஸ் சமேஸ் இன்ஸ்டால பாத்தீங்க அப்டின்னா கொஞ்சோ நூற்ருபா எரநூற்ருபா வந்து நம்மளுக் அந்த ரேட்டு வித்யாசோ வந்து வரு அதெல்லாமே வந்து கொஞ்சோ அ அதிகமாருக்குற மாதிரி இருக்கு ஆனா அமேசான்ல வந்து நம்மளுக்கு பொருள் வாங்கினோ அப்டின்னா கொஞ்சோ தரமா இருக்கறதா இருக்கும். அத விட வந்து ப்ளிப் காட்டுக்கு அ அந்த மாதிரி நா அதுலையு கொஞ்சோ ஓரளவு இதுவா இருக்கும் நெறையா அந்த மாரி ஃப்ளாட்ஃபாம் இருக்கே தவர நம்ம அந்த குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி தா நம்ம வந்து மாத் த்தி மாத்தி வாங்கிக்கணு. ஒரு எ-எ-எல்லா பொருளும் வந்து இந்த ப்ளாட் ல சரியா இருக்கும் அப்டின்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு பொருளுக்கு ஒரு ஒரு இத் இதுல வந்து நல்லா இருக்கு அப்டின்னு தெல்லா இப்ப வந்து டேபிள்ல்லா வந்து நா வாங்கியிருக் கே இந்த டேபிள் மேட் மாதிரி அது தனி தனியா வரு அது எல்லாமே வந்து பிட் பண்ணி அழகா அந்த கீழ அந்த ரோ அந்த நம்ம தள்ளி இது பண்ற மாதிரி கூட அந்த ரோலர் கூட வச்சிருந்தாங்க அழகா இருந்துது. து அந்த காசுக்கு அ வந்து வொர்த்தா பிளிப்கார்ட்ல இருந்த மாரி இருந்தது அந்த மாதிரி பொருட்கள் கூட நம்ம வந்து நம்பி வாங்கிடலாம். அதுக்கப்பறோ நா இன்னொன்னு வாங்குனே. ஃட்ராயர் மாதிரி வந்து எல்லா வ பொருளும் வைக் வக்கிறதுக்கு எல்லாமே வந்து ஒரு ஆறு ஒரு ஏழு அந்த பிளாஸ்டிக்ல தா வாங் குனே நானூறு ரூபாய்க்கு கம்மி தா வந்துது அதுவும் நல்லா தா இருந்துது அது கூட நா எங்களுக்கு யூஸ் ஃபுல்லா இருக்கு அதாவது ட்ரெஸ்ஸிங் டேபுள் நம்ம வாங்குறோ அ அப்டின்ற பட்சத்துல அந்த மாரி வந்து எதாச்சும் நம்ம அந்த பொருள்லா போட்டு வச்சுக்கலா பசங்களோடது அந்த மா த்ரி கூட அதுவு வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டா இருந்துது அந்த மாரி நம்ம என்ன பண்ணுவோ அப்டின்னா நம்ம நேர்ல போகறதால நம்ம வந்து தொட்டு பாத்து எல்லாமே இது ஒடையுமா ஒடையாதா நல்லா இருக்குமா அப்டின்னு வாங்கிட்றோ ஆனா இப்போ இந்த ஆன்லைன்ல வாங்குறது வரைக்கும் நம்ம என்னப் பண்ணுவோ அப்டின்னா ரிவியூஸ் எல்லாமே பாப்போம். அவுங்கோ அவுங்கவுங்களுக்கு வாங்க வீட்டுல எப்டி இருக்கு அவங்க எப்டி போட்டோ போட்ருக்காங்க அதெல்லா பாத்துட்டுதா நம்ம வந்து அந்த பொருளை வந்து வாங்குற மாதிரி இருக்கும் அத பத்தி நீங்க என்ன நெனக்கிறீங்க.
ஆமா கண்டிப்பா ஏன்னா இப்ப நம்ம ஒண்ணு வாங்குறோ அப்புடின்னாக்கா இது வந்து எத்தன பேர் வாங்கிருக்காங்க. அதோட குவாலிட்டிக்கு அவங்க என் என் என்ன போட்ருக்காங்க நல்லா இருக்குன்னு போட்ருக்காங்களா இல்ல இது ரொம்ப டேமேஜா இருக்கு குவாலிட்டி அது லுக்கு சரியில்ல அப்படின்னு போட்ருக்காங்களா அப்படிங்கறதலா நம்ம பார்ப்போம்
ம்
கண்டிப்பா நான் பாத்திருக்கேன் நிறைய நான் எது வாங்கினாலுமே அது வந்து எத்தனை பேர் வாங்கிருக்காங்க அது வந்து எவ்ளோ குவாலிட்டியா இருக் க்கு அவங்க என்ன போட்ருக்காங்க அப்படிங்கறத நான் பாத்துதான் கண்டிப்பா வாங்குவே
ம்ம் ஆமங்க அது பாத்து வாங்கறதுலயும் ஒரு வெத்துல நல்லது அப்டின்னா சொல்லலாம் ஏன்னா அது நம்ம பொருள் பாக் கு மோதே தெரிஞ்சிடும் இன்னொன்னு ஒருஸ் சில வசதி இல்லாம் இப்போ வந்துருக் நம்ம ஆன்லைன்ல பேமன் பண்ணிட்டா இப்ப அமேசான் பிரைம்னு இருக்கு இன்னைக் இன்னைக்கு நம்ப ஆன்லைன்ல பே பண்ணிட்டோம் அப்டின்னா நாளைக்கு வந்து நம்மளுக்கு அது பொருளு வந்து டெலிவரி ஆயிடும் இல்லன்னா ஒரே நாள்லயே வந்து நம்மளுக்கு டெலிவரி ஆக வரமாதிரி ஆனா என்ன அத வந்து பெரிய பெரிய எடங்கள்ல அந்த மாதிரி டெலிவரி பண்றாங்க சின்ன சின்ன அந்த கிராமப்புறங்கள்லல்லாம் வந்து அவ்ளோ சிக்கிரம் அவங்களுக்கு கெடைக்கிறது இல்ல
ஆமா டூ ஆர் த்ரீ டேஸ் ஆகும் நம்ம ஆர்டரு போட்டு ரெண்டு மூணு நாள் கழிச்சுதான் அது வரும் கைக்கு
ஆமா அந்த மாரி விஷயங்கள அதுக்கு நம்ம தனியா சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கணும் எல்லாமே அதுல ஒரு சில விஷயங்கல்லா இருக்கு க்குஅதனால தான் அவங்க டக் க்குன்னு வந்து நம்மளுக்கு மறுநாளே நம்மளுக்கு வேணும் அப்டினா குடுக்குறாங்க இப்ப நிறைய விஷயங்கள் இப் இப்போ காய்கறில இருந்து அந்த பாஸ்கெட்டு ஜப்டோ அந்த மாரி விஷயங்கள் எல்லாமுமே நிறைய செயலி வந்து வந்திருக்கு இந்த மாரி ஆ பழங்கள் காய்கறி அப்புறம் இந்த வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எண்ணெய்ல இருந்து எது வேணாலும் பருப்பு எல்லாமே வாங்கிக்கலாம் அந்த மாரி வசதிகள் ஒரு அதாவது வீட் ல இருந்து வெளில போக முடியாத சூழ்நிலையில அந்த மாதிரி கூட வாங்கிலா இவ்ளோ சலுகைகள் இருக்கு ஒரு பக்கோ இருந்தாலு ஒரு பக்கோ பொரு பொருள் நம்ம வந்து நேர்ல பாத்து வாங்கற மாதிரி வராது அந்த ஒரே ஒரு விஷயோ தா அதுல இவ்ளோ நேரோ உங்க கூட பேசுறத அழகா இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கு நம்ம நேர்ல வாங்குறத பத்தியு வந்து அழகா பகிர்ந்துகிட்டோம் மீண்டும் அ நேரம் கிடைத்தால் பேசுவோம் நன்றி வணக்கம்
அ நன்றி தோழி